கே கேக்குதா ஆ சொல்றா
ஆ என்னடா பண்ணிட்ருக்க சாப்டியா பா
ஆ சும்மா தாண்டா இருக்க
சரி சரி என்னனா நா வந்து கொஞ்ச நாளா ஒரு விஷய வந்து யோசிச்சினே இருந்தன்டா
ம்
என்னன்னா அப்படி ரொம்ப வந்து
ம்
ஆ ந ஆ இப்ப ந வந்து ந காலேஜ்ல படிக்கிற ண்ட கேட்டேன் வீட்டுல கேட்டேன் ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஆனா எனக்கு சின்ன வயசுல வந்து இந்த ஸ்கூல்ல மார்க் வாங்கறப்போ ஆஹ் அத அது மார்க் வாங்கறதுதா நா அது ஒரு வெற்றி நெனச்ச அஹ் அப்றோ அதுக்கப்றோ காலேஜுக்கு போனதுக்கு அப்றோ வே இப்போ வேல அது காலேஜ்ல ப்ளேஸ்மெண்ட் ஆயிட்டா அது ஒரு அது ஒரு வெற்றி நெனப்ப ஆனா இப்ப பாத்தா வெற் வெற்றின்னு இப்ப ஒரு நெறைய நிலையான ஒரு அர்த்தமே இல்லன்னு இப்ப தான்டா எனக்கு புரியுது
ஆமாடா எனக்கு அப்படி தாண்டா தோணுது முன்னாடினா வெற்றின்னு பாத்தா பெரிய சம்பளோ வீடு காருன்னு வாங்குனா ஜாலியா இருக்கலா நெனச்சிருந்தோ இப்ப சில பேரு அதலா இருந்து சந்தோஷ இல்லாம இருக்காங்க சில பேரு கம்மியான சம்ளோ இருந்து ச சந்தோஷமா இருக்காங்கல்ல
ஆமா ஆமா ஆஹ் கரெக்டாதா சொன்ன ஆனா இப்ப பாத்தா இந்த சோசியல் மீடியாலதா வந்தது பாத்தியா அது வந்ததுக்கு அப்றோதா எனக்கு எனக்கு நவோ ஒன்னு இது ஒரு மாரி பெரச்சனை ஆயிச்சுன் தோனுது உம் ஏனா இப்போ டெய்லி யாராவது வெளிநா வெளிநாட்டுக்கு போற இந்த பிளாக்ஸ் வீடியோ அது எதுன்னு எத்து போடுறாங்க அப்றோ இந்த புது கார வாங்கறது போன் வாங்கறது ஐபோனு இபோனு என்னனத்தையோ போடுறாங்க ஆஹ் அது வந்து அவங்க பதவி உயர்வு அதெல்லா வந்து போடுறாங்க அத பாக்றப்போ நம்ம வாழ்க்க ஏன் இவ்ளோ ஸ்லோவா போகுது அப்டின்ற மாரிதா இதுக்கு வந்து தோனுது
அது உண்ம தான்டா ஆனா நாம பாக்குற அவங்க வாழ்க்கையில இருக்கிற சே இப்ப ஒரு பர்சன்டேஜ் மட்டு தா இப்ப நம்ளுக்கு தெரியு மத்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ளுக்கு தெரியாதுல அவங்க எப்டி இருக்காங்க எவ்ளோ கஷ்டப்பறாங்கனு
உம் அதோ உண்ம தாண்டா
உம்
அண்ணா போன நம்ம பாக்கறப்ப இப்ப வாழ்க்கைல வந்து சிறந்தது அந்த ஒரு பசன்டுதா நம்ம பாக்றோ ஆனா மிச்சோ ஒரு தொண்ணூத் ஒம்போது பர்சன்டேஜூ நா தா பதிவேற்ற மாட்டாங்க அத வந்து அவங்க வந்து தெரிய படுத்த மாட்டாங்க
அதாண்டா ஒருத்தர் வெற்றி எவ்ளோ எவ்ளோ போராடிட்டு இருக்காங்கனு அவங்களுக்கு தெரியாதுல நம்ம முடிவு மட்டு தா பாத்து சொல்றோ ஆனா அவங்க எவ்ளோ கஷ்டபட்டுருக்காங்க நமக்கு தெரியாதுல
ஓ அத வந்து நம்ம கம்பேர் பண்ணி உம் நா அது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பாக்குறதுன்ன ஒரு பெரிய பெரச்சனையே தா இப்போ அதனாலா இப்ப நம்ம ஸ்கூலு டைம்ல இருந்தே ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண் ஃப்ரெண்டு ஒருத்த இருப்பா அவன் வேலைக்கி போயிட்டா அப்றோ இன்னொருத்த வந்து மேல படிக்கற செகண்ட் டிகிரி அது படிக்க ஆரம்பிச்சிருப்பா ஆஹ் வேற ஒருத்த என்ன பண்ணிருப்பா தொழில் ஆரம்பிச்சிருப்பா ஆஹ் இவங்க எல்லாருக்குமே வேற வேற கதைங்க பாத இதெல்லா நெறையவே இருக்கு ஆனா நம்ம எல்லாரையுமே நம்ம நான் என்ன பண்றம்னா நம்ம கம்பேர் பண்ணி பாக்கறோம்டா அது தப்பு
ஆமா அதானே அம்பிச்சேன் ஒவ்வொருத்தருக்கு இருபத்தி ரெண்டு வயசுல வேலை கெடச்சது சில பேருக்கு இருபத்தி ரெண்டு வயசுல வேலை கிடைக்குது ஆனா யாரு எப்ப வெட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல வெற் வெற்றியாளர் யாருன்னே எப்பவுமே நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல
ஆமாடா கரெக்டு தான்டா ஓ முடியாதுதா ஆனா இப்ப வாழ்க்க அது வந்து ஒரு காம்படி பேஸ்ன மாரி இல்ல அது வந்து இப்ப ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேரோ வரு ஆ ஆனா சமுதாயத்துல இருந்து அது அ சமூகோ அது வந்து அழுத்தோ கொடுக்காது ஏனா அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி தான அது தா
ஆனா குறிப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லா வேல கெடைச்சிச்சா சம்பளோ எவ்ளோ அடுத்து என்ன பண்ண போற அது மாறி கேட்டுனே இருப்பாங்க அது எல்லாருக்கு இருக்கிற பிரச்சனைதா குடும் அ ஃபேமிலியை பாத்துக்கணு அதெல்லா
ஆமாடா அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற அது ஒரு காமனான ஒரு பிரச்சனைதா இப்ப குடும்பம் ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனு ஏதாச்சு ஒரு விழா நடக்கதுன்ன போனா உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா பாத்துட்டு என்ன பா வேல வேலைக்கெல்லா போயிட்டியா என்னாப்ப கல்யாணல்லா ஆயிச்சா அப்டின்னு நம்மள கேப்பாங்களே
ஆனா ஒ ஆனா ஒரு ஒரு கோணத்துல பாத்தா அவ்ங்களு அக்கறையிலதா கேக்கறாங்க ஆனா நம்ளுக்கு அது கஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமாடா ஆ சில நேரோ அந்த கேள்வி வந்து நம்ம மன நம்மளோட மனசுக்குள்ள ஒரு கஷ்ட த்த கொடுக்குதல்ல அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது தானே
செரிரா நீ வெற்றி எப்டின்னு பாப்ப அது எப்டி எது எத பத்தி எத பாத் தா வெற்றின்னு சொல்
ஆமா ஆ எனக்கு வந்து வெற்றினா வந்து இப்போ எ எ ஃபேமிலி நல்லா பாத்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கணு அதுக்கப் புறோ எனக்கு எனக்கு ஒரு புச்ச ஒரு சின்ன அது வந்து சின்ன வேல சின்ன சம்பளமா இருந்தாலு எனக்கு புடிச்சிருந்தா எனக்கு புடிச்சா மாறி ஒரு வேலையா இருந்தா அது செஞ்சுட்டு அப்ற மனசுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தா அதுவே எனக்குத் தெரிஞ்சு எனக்கு பெரிய வெற்றி தாண்டா
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா எனக்கு வெற்றினா சுகந்திரோ அத ஃப்ரீடமா இருக்கணு எனக்கு புடிச்ச முடிவுல நானே எடுக்கணு காசு வேணு ஆனா பணத்துக்காக மட்டு வாழ்க்க இருக்க கூடாதுல்ல
ஆமாமாடா கரெக்டா தா சொன்னே ஆனா பணமு வந்து வாழ்க்கைல முக்கியதா இப்போ பணோ இல்லாத எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா பணோ மட்டு சந்தோஷத்துக்கு உ உத்தரவாதோ கெடையாது
அதா சில பேரு பெரிய சம்பளோ வாங்கறாங்க ஆனா நேர இல்ல உடல் நலோ இல்ல குடும்பத்தோட நேர செலவிட டைம் இல்ல ஒரு ஹாப்பியே இல்லாம இருக்காங்கல்ல சம்பளோ வாங்கியு
ம் அது தாண்டி கரெக்டா போ ஆனா சில பேருக்கு பெரிய சம்பளோ வாங்கறாங்க ஆனா நேர இல்ல ஒரு உடல் நலம் சரியில்ல தா குடும்பத்தோட நேர செலவிட முடியல இதெல்லா கூட இருக்கு இல்லடா
அதாண்ட குடும்பமு முக்கியந்தா நம்ம தலைமுறைக்கு ஒவ்வொரு நல்ல விஷயோ என்னன்னா வாய்ப்பு அதிகமா இருக்கு இனித் ஆ சோசி யல் மீடியால நெறைய சான்ஸ் இருக்கு திறமையா கத்துக்கலா நெறைய தொழில் செய்யலா பிசினஸ் உருவாக்கலா நெறைய ஐடியாஸ் இருக்குல
ஆமா ஆ அதா ஒரு குறையு இருக்கு போட்டி ரொம்ப அதிகோ யாருமே சாதாரணமா இருக்க விரும்பல டா
அது உண்ம தா எல்லாரு வேகமா முன்னேறனுன்னு பாக்கறாங்க யாருட்டயு பொறுமையே இருக்க மாட்டிங்குது ஹலோ இருக்கியா ஹலோ
ஆமா ஆமாடா போ நம்ப வெற்றி நம்ம வெற்றிக்கி எடுக்கிற நேரம் ஏத் ஏத்துகற்றதே கஷ்டோ கஷ்டமாதா இருக்கு ஆனா இப்ப எல்லாருமே உடனே முடி முடிவ தா எடு பாக்குறோம் அ தப்புதா
உண்மையில பாத் தா ஒரு மரம் வளர பல வருஷம் ஆகும் ஆனா அத வெட்ட ஒரு நிமிஷம் போதும்ல்ல வெட்டி உருவாதுக்கும் அப்டிதா வெற்றி உருவாக்கு வந்து கொஞ்சோ டைம் ஆகும் அது ஒரு ஸ்லோகா தான போகு வெற்றின்றது
ஆமாடா நீ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து உண்மையிலேயே நல்லாதா இருந்துச்சு இப்ப நம்ம வாழ்க்கையில டெய்லி கொஞ்ஜோ முன் முன்னேறி போனா போதும் ஆ மத்தவங்கள விட கொஞ்சொ நம்ம சிறந்தவங்க ஆகணுன்றது இல்ல ஏன்னா இப்ப நிலத்து இருந்த நம்ம விட இன்னைக்கு இருந்தவங்க இப்போ இருந்தவர அவ நடே போதும் இல்ல
அதான்டா கடைசியில வெற்றின்னு பாத்துக்க அதான் கடைசில வெற்றினு பாத்தா மத்தவங்க நம்மள என்ன சொல்றாங்கல்ல நம்ப நம்ம எப்படி இருக்கோ நம்ம ராத்திரி தூங்க போறப்ப இன்னைக்கு நாள் நல்லா போச்சுன்னு ம் ம் மன நிறைவோடு இருப்போம்ல அதுதா நம்மளோட வெற்றி
ஆமா ஆமா கரெக்ட்டா தான் சொன்ன அப்படி தான்டா அத விட பெரிய வெற்றி வேற எதுவுமே இல்லடா
ம்
அதுதா சொல்றே ஆனா நீ கொஞ்சொ கற்பன பண்ணி பாருங்க இப்ப நம்ம காலையில எழுதோ அதுக்கப்புறமே ஆ ஒரு நம்மளுக்கு வேற ஏதாச்சு ஒரு சின்ன சின்னதானா ஏதாச்சு ஒரு பவர் கெடச்சிசின்னு வச்சுக்கோ ஓ உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ப கிரீஸ் பண்ண முடியும் அப்டின்னு ஒரு பவர் கெடச்சுச்சுன்னா ஆ நீ கை தட்டுனா இப்போ கார் நடுரோட்ல நிற் நிற்கின்றோம் பரவ நின்று வானத்துல அப்படியே நின்று மழைத்துளிக்கேம காத்துலே நின்னுரு மனுஷங்க எல்லாருமே ஒரு மாரி செல மாரி ஆயிடுவாங்க நீ மட்டும் அச்சச் மூவ் பண்ண முடியும் அத அந்த டொண்டிஃபோர் படத்துல வர மாதிரி அந்த அந்த மாரி ஒரு வாட்ச் இப்போ கையில கெ
டேய் அது ஆரம்பத்துல நல்லதா இருக்கும் சென்னை முழுக்க டிராபிக் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நடுரோட்ல கிரிக்கெட் விளாட்லா சா
ம்
தேட்டர்ல ஃபர்ஸ்ட் இயர் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்லா எக்ஸாம் ஆ டைம் ஃபிரீஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர அ அறநாள்ல செரி பண்லா ஆனா கொஞ்சொ நாள் கழிச்சு விஷ்யொ புரியும் உலகத்துல எல்லாரு நின்னுட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் மூவ் பண்றது ஆரம்பத்துல சூப்பர் பவர் மாதிரி இருக்கு அப்புறம் ஏதோ லோன்லீசா தனியா இருக்க மாரி ஃபீல் ஆகும்ல நம்ம மட்டும் இருப்போ வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஃபீலிங் ஃபீலிங் ஷேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க
அதுதான் நான் வந்து கற்பனப் ஏ ஆனா இப்போ ஆ உண்மையான ப்ராப்பலம் வந்து நம்ம அப்டி சொல்றது ஒரு நிமிஷம் அந்த நீ சொல்றதுலா வச்சு பாத்தா நல்லாதா இருக்கு ஆனா அப்பின்னு என்ன பண்றது
இத இமேஜின் பண்ணே டைம் பிரிஷ் பண்ணிட்டு நீ லைப்ரரிக்கு போற உலகதுல இருக்கிற எல்லா புக்யு பத்து நிம்ஷத்துல படிக்கிற பத்து பத்து நிம்ஷத்துல படிக்கிற பத்து வருஷோ எடுத்த நாலேஜு ஒரு வாரத்துல கத்துக்கலா ஸாடிஸ்டிக்ஸ் அனாரிஸ் ஆஹ் ஆஹ் சேர்றா